லோ ஹலோ கேக்குதுங்கலா ஹலோ
ஹலோ வணக்கமா நல்லா இருக்கீங்களா
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குதமா
ஆ கே சரி ஓக்கே என்ன பத்தி பேசலாம் ம்
ஆ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓர்க் பண்றீங்களா
நா வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கேன் நான் காலேஜ் முடிஸ்டன் யூ ஜ ஜ முடிஸ்டன் பிரீ லன்ஸ் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இரு கா இப்ப உ கொஞ்சம் படிச்சுட்டு அடே போயிட்டு இருக்கு
சரிம் காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்றீங்களா
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுமா நீங்க பேசுற கிளியரா இருக்கு
ஆ
காம்படேட்டிவ் எக்ஸாம் பிரிப் பர் பண்றீங்களா
ஆமா ஆமா ஆமா
ஆ
டீ என் பி சி எழு தலாம் அப்டின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு குரூப் டூ அமெரி
ம் சரிம்மா ஆ இதுக்கு முடி உம் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா
டிஎன்பிசி எதுனது கிடயாது ஆனா பேங்கிங் எக்ஸாம் நான் ரெண்டு தடவ எழுதியிருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்ன அ சிஸ்டம் இதுவுனால வந்து பாத்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் பத்த மாது பத்ததுக்கு அது அது கொஞ்சம் டாப்ஹா இருக்க மாரி எனக்கு பீல் ஆகுது ஆனா டிஎன்பிசி எம்சி டு கொஸ்டின்னு படிக்கலாம் படிச்சிலாம் அப்டின்ட்டு ஒரு ஹோப் அதனால தா
சரிங்கமா இப்ப நெறய பேர் அப்டிதான் ஆ கோச்சிங் கிளாஸ் போய் ப்ரிப்பேர் பண்றாங்க
உம் கோச்சிங் கிளாஸ் நா பேங்கிங் தான் போனா அது கொஞ்சம் சூட்டபிளா ஆகல சேரி ஓகே நம்மளுக்கு எதுக்கு வராதுக்கு மறுபடியும் மறுபடியும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கணும் நம்மளுக்கு எனக்கு இது ஈஸியா இரு க்க மாரி இருக்கு படிக்கிறது அதாவது எம்சி கொஸ்டினா இருக்கட்டும் அந்த லைன்ஸ் கொஞ்சம் ஈஸியா எனக்கு ஃபீல் ஆகுது டி என் பி எஸ் சி இது அதனால சேரி ஓகே அப்படின்ற மாரி இருக்கு
அதிகமாகிடுச்சு நாங்க படிச்ச மாரிலாம் இல்லை நானும் எக்ஸாம் அட்டன பண்ணிருக்கேன் டி என் பி எஸ் சி அப்றம் ஃபேமிலி குட்டி வந்ததுக்கு அப்றம் என்னால எதுவுமே கான்சன்ட் பண்ண முல்ல பசங்க அப்டின்னு ஆயிட்டு பசங்க ஃபேமிலி அந்த மாரி ப்டி ஆயிடுச்சு ஆமா அப்ப எல்லாம் பாத்தீங்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு காம்படிஷன் கெடையாது
ஆமா
ஆஹ் இப்பதான் இப்ப டிகிரி முடிச்ச ஒடனே ஒடனே டிஎன் பிஎஸ்சிக்கு தான் பிரிப்பேர் பண்றாங்க எல்லாருமே
ஆம்மா அதுவும் என்னோடைய ஃப்ரெண்டோட அப்பாலாம் வீவோவா இருக்க கறாரு அவரே சொல்லுவாரு ஆ அப்பல்லாம் இருக்கும்பொழுது இவ்ளோ டஃப்பாலாம் கெடைக்கல ஆஹ் ரெண்டு எக்ஸாம்ஸ் அது மாரில்லாம் சம்திங் இப்பதான் நிறைய இருக்கு அப்பல்லாம் அது மாரி கெடையாது இப்பல்லாம் வந்து அவரு வாங்கந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல என்னமோ வாங்கது அப் இப்போ ரெண்டாயிரத்தி தொளா ஆஹ் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயத்தி தொண்ணூத்தி சம்திங் அந்த இதுவுலதான் ஏதோ வாங்குனாராம்
ஆமா அப்ப எக்ஸாமும் பாத்தீங்கன்னா இவ்ளோ காம் காம்படிஷன் கிடையாது மார்க்கும் பாத்தீங்கன்னா இவ்ளோ கேட்கல இ பாயிண்ட் வச்சுல்லாம் கேக்குறாங்க பாயிண்ட்ல எல்லாம் கேக்குறாங்க இப்ப பாயிண்ட் ஒன் டூல போனா கூட ஆம்மா அவ்ளோதான் வேஸ்ட் அப்டின்னாரு நம்ம ப்ரிப்பர் பண்றது நம்ம அதுல ஒரு இது போறப் க்கு போட்டது அப்டிலாம்
ஆமா எனக்கு தெரிஞ்சு இதுவே பரவால்ல இதுல வந்து மைனஸ் மார்க்லாம் கெடையாது
ம் ஆமா
ஆனா பேங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா இருந்தா கூட ம ஒண்ணு தப்பாச்சுன்னா அது மைனஸ் மார்க்லாம் வுலும்
அப்டியா
மைனஸ் மார்க் இருக்குனால நம்மளால வந்து எப்டி சொல்றதுனா அஹ் ஒரு மிஸ்டேக் ஆனா கூட மைனஸ் ஒண்ணு அது மாரி ஆயிடும்
ஓ அப்டியா
ஆமா அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டஃப்பஸ்ட் இதுவாவே இருக்கு
ம்
என்ன பண்றது அது ஒண்ணும் புரிய மாது நம்மளுக்கு சேரி ஓகே நம்ள என்னன்னமோ ட்ரை பண்ணி பேங்கிங் போக ஆன்ட்டி என்னோட மைண்ட் வந்து எப்டி இருந்ததுனா நான் பச்சது வந்து பாத்தீங்கன்னா காமஸ் இதுவ் பினான்சு அதுல்லாம் சேரி அது போல தான் இருக் கும் அப்பிடின்ட்டு பேங்கிங் குழு போனே எல்லாரும் அக்கோன்ஸ் அது மேரி தானே சொல்றாங்க அப்படின்ட்டு பேங்கிங் குள்ள போனே அக்கௌண்ஸ் எழுதரது அது மேரி அது பாத்தா டோட்டலா வேற எக்ஸாமே ஆமா எக்ஸாமே வேற ஃப்ரேய டைமு பிளெட் ரிலேஷன்ஷிப்பு இப்ப நம்ம சிக்ஸ்து டூ டென்து மேக்ஸ்லாம் படிச்சு இருப்போன்ல லெவன்த் டூவெல்த் மேக்ஸ்லாம்
ஆமா
அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைமிங்க்குள்ள இப்ப வந்து ஒன் மினிட்ல ஒரு சம்மு போன்னும் டூ மேட் சிலே இந்த சம்மு பெரிய சம்மு வந்து ஃபைவ் மினிட்ஸ் குள்ள போட்டுணும் அது டைமிங் பத்தாது
ஹ
அதுனாலே சேரி ஓ கே அப்படின்ட்டு விட்டுறேன் நீங்க எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நீங்க எப்ப எழுதுனிங்க எக்ஸாமு
நான் கிளாஸ் போனப்ப ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் கிளாஸ் போன டி என் பிசிக்கு நா டூ தௌசண் ன் ஆ டென்ல எழுதுனே
ஓ
ஆம் ஆமா அப்ப பாத்தீங்கின்னா இவ்வளோ ஆமா டென்ல எழுதுனே அஹ அப்ப பாத்தீங்கின்னா இந்த பாயிண்ட்ல எல்லாம் சொல்லுங்கமா
ஆ டூ தௌசண்ட் டென்னுனா ஆச்சிற படுறேன் ஏன்னா நீங்க ரொம்ப முன்னாடி எழுதியிருக்கீங்க அப்பயே டஃப்பா இருந்ததா
ஆமா டப் அப்ப காம்பிடிஷன் அதிகம் எனக்கு முன்னாடி எழுதுன வங்களுக்கு கூட எல்லா அந்த அளவுக்கு காம்பிடிஷன் கிடையாது என் கூடயே கிளாஸ் வந்தவங்களே பாத்தீங்கின்னா ஒருத்தவங்க மட்டும் தான் ஆ போனாங்க வியா ஆ விஏவா வந்து பாஸ் பண்ணாங்க
நீங்க எந்த இது எழுதுனிங்க குரூப்பு
குரூப் போர் எழுதுனே குரூப் போர் தா அப்ப வந்திருந்துச்சு
ஓ ஆமா ஆமா அப்ப நெறைய வந்து குரூப் போர் தான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான ப
ம் ஆமா ஒரு எக்ஸாம் தான் அது
இப்பியும் ஒரு எக்ஸாம் தான் ஆனா வந்து அப் அப்ப இருந்ததை விட இப்போ வந்து பாத்தீங்கா ரொம்ப டஃப் ஆது
டஃப்பு ஆமா
எல்லாரும் சொல்றாங்க டஃப்பா இருக்கு ப அவுங்க ஸ்கோர் எல்லாரும் வந்து நாங்க எல்லாம் இவ்ளோலாம் இது பண்ணல சிம் ஃபுல்லா தான் இருந்தது கொஸ்டின்ஸ் லாம்
ம்ம் ம்
சொன்னாங்க நீங்க வந்து அந்த புக்குங்கலா படிச்சாலே அந்த சின்ன சின்ன சிக்ஸ் டூ அந்த படிச்சது கொஞ்சம் வந்து நம்ப சாதாரணமா கொஸ்டின்ல தான் கேட்டாங்க அட பாவிங்களா இப்பயாண்டா அவ எல்லாரையும் சொல்
ஆமாப்பா இப்ப வந்து கா எல்லோருமே இப்போ டிகிரி முடித்தவங்க எல்லாருமே டிகிரி படிக்கு போதே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க டிஎபிஎஸ்சிக்கு அதனால தான் டஃப் ஆயிடுச்சு இவ்ளோஎக்ஸாம் வந்து
என்னோட ஃரெண்ட் நானே சொல்றேன் என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னா ஃபர்ஸ்ட் என் கூட பிகாம் படிச்சா அதுக்கப்புறம் எம்பி ஏ போட் டா இப்ப சம்பந்தமே இல்லாம வந்து டி என் பி எஸ் சி கோச்சிங் கிளாஸ் போய்டிருக்கா
அதுதான் ஆமா சம்பந்த சமபந்த பி இ படிச் ச வுங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுறாங்கம்மா பிஇஇ முடிச்சுட்டு எழுதுறாங்க அதே மாரி டென்த் முடிச்சவங்களும் படிச்சிட்டு எழுதுறாங்க அவுங்க எத்தனையோ வருஷமா பிரிப்பேர் பண்றவங்களும் இருக்காங்க
ஆமா நான் அவுங்களோட நோட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குற பக்காவா போட்டிருக்காங்க அவ்வளோ டீட்டெயில்ஸா வச்சிருக்காங்க
ம்ம்
நோட்டு அப் இப்ப அவ்ளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு அவ்ளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அப்பதான் எனக்கு தோணுத்தே
ஆமா
நம்ம இப்ப தாடா ஸ்டார்ட் பண்றோம் நம்ம எல்லாம் வந்து கத்துக்குட்டியே எனக்குெல்லாம் வந்து எங்க ஆரம்பிக்கறதே தெரியாது இப்பயாச்சும் பரவாயில்ல போன் இருக்கு போன்ல வந்து யூடியூப் அப்படி இப்படின்றதுனால அவுங்க கிட்ட வந்து வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம் எங்கருந்து ஆரம்ப நிலை அப்படின்ட்டு தெரியுது
ம்
ஆனால் நீங்களாம் படிக்கும் பொழுது அதிகமாக ஃபோனே கிடையாது ஃபர்ஸ் டு புக்கு ஆமா புக்கு இதுதான் நான் உக்காந்து சேட் பீடி இது கிட்ட கேக்குறேன் என்னென்ன சிலபஸ் படிக்கணும் போது அது எனக்கு பிடியப்பா குடுக்குது இதெல்லாம் படி சிக்ஸ்த் டூ ட்வெல்த் புக்கும் ஆஹ் படி டென்த் புக்கு ஃபர்ஸ்ட்ட் படி எக்கனாமிக்ஸ் எல்லாம் இது பண்ணு அதெல்லாம் வந்து எனக்கு சொல்லும் போது தான் தெரிஞ்சுது அப்பதான் நான் யோசிச்சேன் அப்ப நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு செம்ம ஆச்சரியமா இருக்கு
ஆமா அப்ப வந்து போன் எங்களுக்கு கடையாது ஃபோன் இருந்திருந்தால் கூட கொஞ்சம் நறைய ஹெல்ப்பா இருந்திருக்கும் அப்ப போன்ல இந்த அளவுக்கு டீப்பா எல்லாம் கடையாது பாத்தீங்கன்னா அப்ப வந்து யூடியூப் எல்லாமே அப்பல்லாம் கிடையாது
ஆமா யூ நம் நீங்க டூ தௌசண்ட் டென் சொன்னீங்கல்ல யூடியூப் எல்லாம் வந்து அறிமுக ஐ மீன் நம்மளுக்கு எல்லாம் எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு அதுமாறி
ஆமா
அப்ப வந்து அந்த சம்பாதிக்கிறது அந்த யூடியூப்ல இது பண்றது வீடியோ போடுறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி இந்தியா மக்களுக்கும் அதிகமா தெரியாது
ஆமா
ஆஹ் இப்பல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கா நீங்கல்லாம் இந்த ஜென்ரேஷன்ல நீங்க பிறந்த இருந்தீங்கன்னா உண்மையா வந்து நீங்க டீஎன்பிசி எப்பயோ பாஸ் பண்ணியிருப்பீங்க
உண்மைதான் நானும் அப்பவே நல்ல மார்க் தான்ப்பா மார்க் பாத்தீங்கன்னா எனக்கு மூணு மார்க்ல தான் போயிருக்கு டே
ஆ
ஆமா நான் வந்து பிசிங்கிறதுனால எனக்கு கிடைக்கல அது எஸ்சின்னா எஸ்சி தான் என் கூட ஒரு பையன் படிச்சான் அவனோட மூணு மார்க் அதிகம் ஆஹ ராஜசேகர் அப்படின்னு சொல்லிட்டு அத்தே அவன் வந்து பாஸ் பண்ணிட்டான் பாஸ் பண்டா மேல மேல எக்ஸாம் எழுதி இப்ப வேற லெவல்ல இருக்கான் அப்போதான் நல்ல மார்க் தான் எனக்கு இந்த மூணு மார்க்னால தான் போயிடுச்சு
ஆமாக்கா இதுவும் ஒரு விஷயம் தா கேஸ்ட் கம்யூனிட்டி இதுவுன்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுவும் மார்க் டிஃப்ரெண்ட் இருக்கு இவுங்களுக்கு இந்த மார்க் எடுத்தா உள்ள போயில்லாம் இவங்களுக்கு இந்த மார்க் எடுத்தா உள்ள போயில்லாம் அப்டின்ட்டு
ஆமா இப்ப எல்லாமே அவுங்கதான வராங்க நம்மளதா விட்றதே இல்லையே
ஆமா எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் தலையில துண்டு போட்டு எம்பிசிக்கு எல்லாம் எங்கக்கா இருக்கு எனக்கு என்ன பண்றத் அதாவதுஅவுங்க என்ன சொல்றாங்கன்னா படிக்கும் போது சொல்றாங்க இப்ப நீங்க உள்ள போனா கூட வந்து பாத்திங்கனா கேஸ்ட் இதுல வந்து கம்யூனிட்டி இதுலருந்து பிரிப்பாங்க
ம்
சொல்லும்பொழுது என்னத்த சொல்றது அப்படின்ற மேரிதா எடே படிக்கும் போதே நீங்க ஏண்டா ஸ்டாப் பிரேக் மாறி போடுறீங்க அப்டின்ட்டு
ஆமா
கொஞ்சும் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் கொஞ்ச இதுவந்து இது எல்லாருக்கும் காமனு மார்க் வைஸ்சு யார் முன்னாடி இது பண்றாங்களோ அது வைஸ்போகணும் இந்த கேஸ்ட் வைஸ் கட் பண்ணா நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஈக்குவலா போற மெரி
ஆம்மா அப்புறதான்போல ஒரு பொண்ணு பேசினுச்சு நியூஸ்ல போட்டு போட்டு ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு அந்த செய்தி மறுபடியும் நான்னா அவங்களுக்குதான் நிறைய சலுகை குடுக்குறாங்க
அதுவும் உண்மைதாக்கா இப்ப வந்து நீட் எக்ஸாம் வந்து ஒழிக்கணும் ஒழிக் இவ்ளோ பேசுறாங்க இது வந்து எல்லாருக்கும் பொது அப்பிடின்டு ஒரு விஷயத்த கொண்டு வந்தா என்ன அப்டின்றமேரி இருக்கு ஆமா அந்த பொண்ணு பேசந்து நானு கேட்டன் அது கேக்கும் போது கமெண்ட் லநீ ஒரு தற்குறி அப்டி இப்டிண்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணது நறைய பேரும் ஒருத் இருந்தாங்க
உம் உம்
அது கொஞ்ச இதுதான் கண்டிப்பாக்கா மீண்டும் வந்து அப்டியே பேசுவோம் ப நெக்ஸ்ட் கால் அப்டி ஏன்னா இது கட் ஆக போது நெக்ஸ்டு கால அப்டியே பேசுலாங்கா ஆஹ் நன்றி
நன்றி